ஹலோ நல்லா இருக்குங்க நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லாருக்கே எங்க ரொம்ப நாள் ஃபோன்னயே காணோ
ஆமாங்க ரொம்ப பிஸி இப்ப வேற மழ வர போதுங்ளா அதனால ரோஜா செடிக மத்த செடி பூச்செடி எல்லா வாங்கி வச்சுக்கலான்டு பிளான் பண்ணிட்டு பூக்கள்லா எனக்கு ரொம்ப புடிக் கிங்ளா அதுனால அதுக் அந்த வேல செஞ்சுட்ருக்க தோட்ட மெல்லா ரெடி பண்ணி தொட்டி எல்லா வாங்கி வந்து செம்மண்ணு மணலு ஆ தொழு ஒரம் எல்லாத்தையும் போட்டு களக்கி மிக்ஸ் பண்ணி ஃபுல்லா அந்த வேலதா நடந்துட் இருக்குங்க கெழந்தைகள் நல்லாருக்காங்ளா
ஆ நல்லா இருக்காங்கங்க நானு அதா செடி வளக்கலான்ட்டு எனக்கு ரோஸ்னா ரொம்ப புடிக்குங்க ஆ அதா ரோஸ் வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு வந்து வக்கிறே அ வளரவே மாட்டிகிது அதுனால இந்த தடவ என்ன பண்ணிருக்கேன்னா கொஞ்சோ மண்ண கீழ கொட்டி சிமெண்ட்லயே கீழ கோ கொஞ்ச நல்லா நெறைய மண்ண ஃபுல்லா கொட்டி வச்சுருக்கேங்க கொட்டி வச்சு செம்மண்ணா ஆ ஆமாங்க
ஆமாங்க மாடி தோட்டோ மாடி தோட்டோனு சொல்றாங்க மாடி தோட்டத்துல என்னென்ன செடி வச்சிரு எனக் ரொம்ப புடிக்கு எங்க வீட்லயூ மாடி இருக்கு கொஞ்ச தொட்டி எல்லா வச்சே எங்க வீட்டுக்காரு வந்து நீ மேல தொட்டி வச்சு தண்ணி ஊத்தினா உள்ள ஃபுல்லா எறங்கிரு தண்ணி எறங்கிரு அதுனால வக்க கூடாது சொல் சொல்லிட்டாங்க அதுக்கு ஏதாச்சு வேற ஏதாச்சு பண்ணி வக்கோணுங்ளாங்க
அப்டி அப்டி எதுவு வைக்கலங்க நா வந்து மாடி தோட்டமா வச்சுருக்குறே
அது வந்து பாத்தீங்கன்னா நா நம்முல்ல மண்ணு வந்து நல்லா நெறைய கொட்டி வச்சிருக்கேங்க அ நல்லா ஓரளவுக்கு மீடியமா இல்லாம ஓரளவுக்கு கொஞ்சோ நம்மளுக்கே தெரியு கொட்னா அது வந்து கீழ எறங்காத அளவுக்கு அந்த மண்ணே ஃபுல்லா இழுத்துக்கிற மாரியேதா மாடிங்க போது நல்லா ஹீட்டாருக்கு அப்ப வந்து கொஞ்சோ மண்ண அதிகமா நார்மலா கொட்டாம கொஞ்சோ அதிகமா கொட்டிட்டோன்னா ஃபுல் அண் ஃபுல் அந்த சிமெண்ட்டுக் கீழ எறங்காம அந்த மண்ணுலயே தண்ணி ஃபுல்லா இழுத்துரும் அ இன்னோன்னு பாத்தீங்கன்னா நம்ம அந்த மாடில வந்து செடி எல்லா வளக்கும் போது தண்ணி ஈர ஈரத்தன்மை இருக்கனால நம்மளுக்கு உள்ள வீடும் ரொம்ப ஹீ டாகாம இருக்கும் கூலிங்கா இருக்கும் நா அப்டிதாங்க எடோம் கீழ வசதி இல்லேன்றதுனால மேல மாடில தா ரோஸ் சட்டில வ வச்சு அந்த பூந்தொட்டில வச்சு பாத்தே ரோஸ் எனக்கு ஒண்ணு வர்ல வரல எனக்கு ரோஸ்னா ரொம்ப புடிக்குங்க அதுனால இந்த கொத்து கொத்தா இருக்கும் தெரியு ங்ளா அது என்ன கலரு ஹாஃப் ஒயிட் கலர்ல இருக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா செடில கொத்து கொத்தா விக்கும் ஆ பூக்கும் அந்த அந்த ரோஸ் தா எனக்கு ரொம்ப புடிக்குங்க ஏன்னா அது நெறைய பூத்துச்சுன்னா ஆ சாமி போட்டோக் லா வைக்கலாம் நா இருக்குற நா வீ ரெகுலரா சாமிக்கி பறிச்சுப்பேங்க இன்னோன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஊட்டி ரோஸ் சொல்லுவாங்க அது பாக்கவே எனக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும் அதாது எனக் அந்த ஒரு ரெட் கலர் ரோஸ்னா ரொம்ப புடிக்கும் அது ரொம்ப ஆச எனக்கு அதுனால அது ரோஸ் நா பறிச்சு தலைல லா வைக்க மாட்டே ஆனா பாக்க எனக்கு ரொம்ப அழகுக்காக நா வந்து மேல அந்த மேல மாடில வந்து பாத்தீங்கனா அந்த கார்னர்ல வச்சிருப்பே அப்ப வந்து பாத்தீங்கனா போறவங்கள கீழருந்து போகும்போது பாத்தீங்கனா அப்டியே நின் எங்க வீட்டு கிட்ட நின்னு ரெண்டு நிமிஷொ பாத்துட்டு போவாங்க அந்தளவுக்கு வச்சிர்ப்பே அழகாருக்கு இந்த ஆஃப் ஒய்ட்டுக்கு இந்த ரோஸு இன்னொன்னு ம் மஞ்சள் கலர்ல வச்சிருக்கிறேன் அது அது அந்தந்த கலரு அந்த மூணு கலரு ஒன்னா பூத்துருக்கும்போது அதுவு அந்த கால்ல டைம்ல பாக்கும் போது அவ்ளோ ஒரு இதுவா இருக்குங்க அப்றோம் பாத்தீங்கன்னா மல்லிப்பூ வந்து நா பூவல்லா அதிகமா வெளில வாங்க மாட்டேங்க வீட்லயே வெச்சுக்குவே ம் அந்தந்த சீசனுக்கு தகுந்த மாரி இப்ப வந்து பாத்தீங்கன்னா நானு மல்லியப்பூ முல்லைப்பூ ரோஸு இது மூனயு வச்சிருக்கே ஏன்னா இப்ப மோ அந்தந்த பூ சீசன் வந்து தனித்தனியா தானேங்க வரு ரோஸ் சீசன்ல ரோஸ் பூக்கூ மல்லிப்பூ வந்து வெயில் காலத்துல தா இந்த மே மாசோ ஜூன் மாசத்துல தா அதிகமா கெடைக்கு மல்லியப்பூ சீசன் முடிஞ்சதுக்கப்பறந்தா பாத்தீங்கன்னா முல்லைப்பூருக்கு அதனால நா வந்து ஆ எல்லா செடியு வச்சுக்குவே அந்தந்த சீசனுக்கு எந்த பூ கெடைக்குதோ அந்தந்த பூ பறிச்சுக்குவே மல்லியப்பூ முல்லைப்பூலா வந்து பாத்தீங்கன்னா நா வெச்சுக்குவே ரோஸ் வெக்க மாட்டே ஆஹ் ரோஸ் அழகுக்காக அப்டியே விட்ருவே இன்னொன்னு பாத்தீங்கன்னா பூ வச்சுக்கிட்டா அவ்ளோ நல்லதாமா பொண்ணுங்களுக்கு அ இ நைட்ல வந்து பாத்தீங்கன்னா பொண்ணுங்க வந்து தலையில பூ வச்சு ட்டு தூங்குறாங்க அப்டினா ஆ இது உண்மையா பொய்யானு எனக்கு தெரிலங்க ஆனா ஐதீகோன்னு சொல்லி நறைய புக் புக்குல எல்லா நா படிச்சிருக்கே நைட்டு தூங்கும் போது பொண்ணுங்க வந்து டெய்லியுமே தலையில பூ வச்சுட்டு எண்ணெ நெனச்சி ட்டு படுக்றாங்களோ அது நடக்கு அப்டின் சொல்லி நா கேள்விப்பட்ருக்கே அதனால நா வந்து பாத்தீங்கனா எல்லா செடியுமே வீட்ல வ அது உண்மையோ பொய்யோ தெரியில ஆ அது மனசுக்கு பூ வைக்கிறது எல்லாத்துக்கு ஒரு அஹ் புடிக்கும்ல ஒடம்புக்கு நல்லதுன்னு சொல்றாங்கங்க அந்த பூவோட வாசத்துக்கு வந்து நம்முளுக்கு எதோ ஒரு ஹார்மோனொ எதுவோ இதாகு இன்சுலேட் ஆகுன் சொல்லி சொல்றாங்க அது அதனால வந்து நெறைய விஷயங்கள் இந்த பூவோட ஆ ஒருங்கிணைச்சு இருக்கறதுனால நா வந்து பூவல் அஹ் அதனாலயா என்னவோ தெர்ல அ சின்ன புள்ளையிலருந்தே எனக்கு பூனா ரொம்ப புடிக்கு அதுலயு இந்த விஷயங்கல்லா வேற தெரிஞ்சுகிட்டதுனால நா ரொம்ப பூனா ரொம் ரொம்ப ஆர்வமா அந்த இந்த மாரி எல்லா செடியு வெச்சிருக்கேங்க வெச்சுட்டா அப்ப அப்ப அந்தந்த சீசனுக்கு வேற நானே எனக்கே பூக்கட்ட தெரியு அதனால கட்டி வெச்சுப்பே அதுலியு பாத்தீங்கன்னா இந்த மல்லிகைப்பூலையே கொம் ஓர் இதழ் இல்லாமா நெறைய அடுக்கு இருக்கு தெரியுங்ளா உங்ளுக்கு
ஆ தெரிய்ங்க எனக்கு மல்லிகப்பூலா எல்லா பூச்செடியு வச்சிருக்கங்க நீங்க சொன்ன மாரி மல்லிகைப்பூ தலையில வச்சுட்டு தூங்குனா நல்லதுன்னு சொல்றாங்க அனா பூ வந்து கசங்க கூடாதுன் சொல்லுவாங்களங்க அது பெரியவங்க சொல்லியிருக்காங்கல பூ வச்சிட்டு தூங்காதீங்க பூவ கசக்க கூடாது அப்படி சொல்லுவாங்களங்க அதனால நா என்ன பூ வச்சிருந்தாலு நைட்டு தூங்கு போது எடுத்து வச்சிருவே அது எனக்கு கசங்குனா நம்ம தூங்கம்போது கசங்கிருமிழங்க அதுக் வா ஒரு மாரி க கசங்கிரு அத பாத்த எவ்ளோ அழகான பூவு இது நமக்கு கசக்கரமா தோணு எனக்கு அதனால நா கழட்டி வச்சிருவே நீங்க சொன்னது கரெக்ட்தா ஒரு வேல கரெக்ட் ட்டா இருக்லா ஆனா நா வந்து என்ன நெனப்பேனா பூ கசங்க கூடாது ரொம்ப நேரோ வச்சிட்டு அத தூங்கும்போது நா எப்பவுமே வெ க்கமாட்டே எடுத்து வச்சுருவே அப்றோ நீங்க சொன்னீங்களே வெச்சா கண்டிப்பாங்க மல்லிகப்பூ குண்டு மல்லிப்பூ தலையில வச்சா கண்ணுக்கு நல்லதாமாங்க ஒவ்வொரு பூவுக்கு அதோட ஸ்மெல்லு நம்ம தலையோட நம்ம ஒவ்வொரு எடத்துலயு நம்ம ஒடம்பு ஃபுல்லா ஒவ்வொரு இது சொல்லுவாங்களங்க இந்த கால் வெரல அமுத்துனா இந்த இதுக்கு நல்லது கை வெரலு யோகா மாரி சொல்லுவாங்களங்க பெரு வெரல அமுத்துனா இந்த இந்த உறுப்புக் நல்லது பாதத்தா அமுத்துனா அந்த மாரி தலையில பூ வச்சா ஒவ்வொருதுக்கு கண்ணுக்கு இதுகெல்லா ரொம்ப நல்லதுங்க அது நீ கரக்ட தா ஒவ்வொரு பூவுக் கு ஒவ்வொரு ஒரு இது பண்பு இருக்காமாங்க நம்ம ஒடம்புல வக்கிம் போது அது எதோ ஒரு நல்ல சத்தி கொடுக்குமாங்க தொடர்ந்து ரெகுலரா வெக்க சொல்லுவாங்க ஆனா நாம எங்கிங்க ரெகுலரா வெக்கிறோமா செல சமயோ பூ வச்சா தலாவலிக்கு அப்றோ கொஞ்சோ நேரோ ரெஸ்ட் எடுப்போ பூ கசங்குதுன்னு சொல்ட்டு வெக்க மாட்டோ அப்றோ முக்யமா நா நீங்க சொன்ன மாரி ரோஜா பூ தலையில வெக்க மாட்டே எனக்கு அழகா செடி இருந்தா தா புடிக்கு அப்றோ அத அப்டியே விட்ருவே மல்லிப்பூ மல்லிப்பூ எங்க வீட்ல பூத்துருக்குங்க எனக்கு ரொம்ப நேரோ பொறிச்சு ரொம்ப நேரோ கட்டணு எனக்கு டைம் இல்லிங்க அதனால பொறிக்கிறதே இல்ல எப்பாயாது ஒரு நாள் ஃபங்க்ஷனு போம்போது மட்டு பொரிச்சுக்குவே மத்தனாளுலா அது பூத்துதா உதிர்ந்துதா போகுது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மண் நேரமாது வாங்கி வேணுங்க நெறய பூ இருக்கு பொரிச்சு கட்டி அது எப்பவாது ஒரு நாளு தா செய்வேங்க அதூ ரொம்ப ரிஸ்கான வேலைங்க ரோஜா பூனா கூட கிள்ளி தலையில வெச் சிட்டு பொய்ட்லா மல்லிகப்பூவெல்லா பொறிச்சு கட்டுற குண்டு மல்லிய கூட பொறிச்சு கட்டிக்லாங்க இந்த ஊசி மல்லி ஜாதி மல்லி எல்லா பொறிக்கற்து ரொம்ப ரிஸ்க்கு இங்க வேற ரெண்டு மூணு ஜாதி மல்லி செடி இருந்துச்சு நா ஒன்ன மட்டு விட்டு வெட்டிட்டே ஊசி மல்லி ஒன்னு ஜாதிமல்லி ஒண்ணு வெட்டிட்டே ஏனா பூ பொறிக்க முடியாது அப்றோ அந்த பூவாசத்துக்கு நெறய பாம்பு வந்துருதுங்க அது நா நானே ரெண்டு மூணு டைம் பாத்துட்டேங்க பூவு அது ஜாதி மல்லி பூவெல்ல நெறய பூத்து இருந்துச்சுன்னு வச்சுங்கோ ரெண்டு மூண் நாள் ஜாதிமல்லி பூவு செடி வெட்டுனதுக் காரணமா அதுதா பூ பூத்து இருந்தா ஊசி மல்லிக் கூட அவ்ளோக்கா வராதுங்க சாதி மல்லிக்கு வந்து பூ பாம்பு வந்ரு ஒரு டைம் அம்மா வீட்டு ஜாதிமல்லி செடி இருந்துச்சுங்க அது வந்து பாம்பு வந்து மரத்து கலராவே இருந்துது நா பாட்டுக் பூபறிச்சுட்ருக்கிற பாம்பு உள்ளேயேதா மரத் மரத்துல ஏ சுத்தி மரோ மாரியேதா இருந்துச்சு நா பாக்கவே இல்ல பொறிச்சுட்டுருக்க சலார்ன்னு குதிச்சு போதுங்க எங்க அப்பா அடுத்த நாளே அந்த செடிய வெட்டிட்டாரு ஒனு இது ஆகாத பூவூ இந்த பூ செடி ஆகாதுன்னு ஏன்னா அந்த ஜாதி மல்லிக்கு அவ்ளோ பவர்ருக்கு ஊசி மல்லி க்கு வரு ஜாதிமல்லிக்கு தாங்க பாம்பு அதிகமாக வரு அந்த அனுபவௌ ஏதாச்சு உங்ளுக்கு இருக்குதா
ஆ இருக்குங்க நானு பாத்ருக்கே அதனாலயே பயோதா இருந்தாலு வீட்டுக்குள்ளன்றதுனால நாங்க ஒரு சின்ன செடி இதுங்கல்லா ஆ கொஞ்ச பாதுகாப்பா தாங்க இருப்போ அப்பப்ப கொஞ்ச பாத்துக்குவோ அ அந்த செடியெல்லா என்னங் தொட்டியில தானேங்க வச்சுருக்கே நானு கீழ வந்து இந்த மல்லியப் பூச்செடி முல்லைப் பூ எல்லா வந்து தொட்டியில தா வச் வச்சுருக்கே ரொம்ப படர விட மாட்டே ரொம்ப படர விடாம ஓரளவுக்கு மீடியமா ரொம்பவு செடி வந்து அடர்த்தியா வந்தது அப்டின்னா கட் பண்ணி விட்டுருவே அந்த பூ சீசனுக்கு மட்டுந்தா வச்சுருப்பே அப்பறோ பாத்தீங்கன்னா நா கட் பண்ணி விட்ருவே செடி கட் பண்ணி விட்டா ஓரளவுக்கு சின்னதா தானேங்க இருக்கு அது வந்து ரொம்ப அடர்த்தியாவு ஆகாது அதுனால அந்த கேப் இருக்கனால நா பாத்துக்குவே அதுனால கொஞ்ச பயோந்தா இருந்தாலு அப்பப்ப செக் பண்ணிக்குவேங்க அதே மாரி நீங்க சொ சொன்ன மாரி ஜாதி பூனா எனக்கு ரொம்ப புடிக்குங்க ஆ அந்த பூ வந்து நல்லா வாசம் நம்ம பக்கத்து இங்க இங்க வச்சுருந்தாலே பத்தடி தள்ளி வாசோ வரு அது வந்து நா வீட்ல வக்கெலங்க வீட்ல வெக்கல ஆனா மேக்சிமம் அந்த பூவா ரொம்ப அதா எப்பயாவதுதா வாங்குவே தா ஏன்னா அது சீக்கிரோ வாடிருல்லங்க ஒரு மாரி காஞ்சு போன மாரி ஆயிரும் இந்த மல்லியப் பூ முல்லை பூ மாதிரி ரொம்ப வந்து அது அ ரெண்டு நாள் ஆனாலும் மல்லியப் பூல்லா தாங்க வச்சு ப்ரிட்ஜ்ல வச்சு வெக்கெலா ஆனா அந்த பூ பாத் பாத்தீங்கன்னா ஒடனே வாடிரு ஒரு நாள் கூட தாங்காது அதுனால அந்த பூ நா போடலைங்க ம்
பூ இருக்குலங்க நீங்க வந்து விரிஞ்சு வச்சீங்கின்னா வாடியிரு இதே நீங்க ஒரு மத்தியானோ மூணு மணிக்கு பொறிச்சு கட்டி வெச்சுட்டீங்னா அது அதுவு ஒரு நாலஞ்சு நாளைக்கு வாடாதுங்க ஒரு சம்படத்த எடுத்து வாழ எலைய உள்ள போட்டு அதுக்கு மேல நீங்க பூவ வச்சு அதுக்கு மேல ஒரு எல போட்டீங்கன்னா முக்கு விரியாததுக்கு முன்னாடி இருக் கும் பாருங்க ஜாதிமல்லி அத பொறிச்சு உள்ள போட்டு வச்சட்டீங்ன்னா ரெண்டு மூணு நாலஞ்சு நாளைக்கு கூட வாடது கொஞ்சோ லைட் ட்டா விரிஞ்சதுக்கு அப்பறோ நீங்க உள்ள போட்டீங்கின்னா பழுத்து போயிரு அப்டி போடக் கூடாது சம்படத்துல வாழ எலக்குள்ள வச்சுப் பாருங்க மல்லியப் பூவு ஒரு பதுனஞ்சு நாளக்கு வாடதுங்க ஜாதி மல்லி ஒரு அஞ்சு அஞ்சு நாள் இருந்தாலும் மல்லியப்பூ வந்து ஒரு பத்து நாளைக்கு மேலயே நீங்க முக்கா நல்லா ஃப்ரெஷ்ஷா நல்ல பூவா ஃப்ரெஷ்ஷா ஒரு சம்படத்துக்குள்ள ஒரு வாழ எலய போட்டு இந்த பூவ வச்சு மேல ஒரு ப்றோ வாழ எலய போட்டு மூடிட்டு மேல சம்படத்த டைட்டா சில்வர் சம்படோ க்க டைட்டா வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு வாடவே வாடாதுங்க ஏ தங்கச்சி அப்டியேதானுங்க வெப்பா அவங்க வீட்ல செடியே இல்ல எங்க வீட்டுல செடி இருக்குங்கு அவ பூ புடிக்கு ரொம்போ வந்தானா பொறிச்சிட்டு போயி ஒரு அவன எங்க வீட்ல இருந்து கொண்டு போ க்கு வரப்போ ஒரு பத்து நாளக்காவது வச்சுக்குவாங்க அவதா இந்த டிப்ஸ் சொல்லி குடுத்தா நீங்க ஜாதி மல்லி அந்த மாரி பண்ணி பாருங்க வாடவே வாடாது
எனக்கு தெரியல நா இப்ப நீங்க சொல்லிதா நா கேள்விப்பட்றே இனிமே அப்டி பண்றேங்க சேரிங்க கொஞ்ச வெளில போற வேல இருக்கு அப்பறோ கூப்புர்றேங்க
அ செரிங்க
அ